ஹலோ
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க வீட்டு வேலையல்லா முடிஞ்ச்சிங்களா கொழந்தைங்கல்லா ஸ்கூலுக்கு போயாச்சுங்களா
ஆ வேலையல்லா முடிஞ்சிங்க கொழந்தைங்களையு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு
வீட்டுக்காரு கெளம்பிட்டாருங்களா
ஆ வீட்டுக்காரு வேலைக்கி போயிட்டாருங்க
சேரி சேரிங்க லீவ்ல கோயிலுக்கு எல்லா போயிருந்தீங்களா ஏதாவது கோயிலுக்கு போயிருந்தீங்களா
ஆ ஆமாங்க லீவ்ல சம்மர இது லீவ்ல வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் கேள்விப்பட்ருக்கீங்களா
திருச்சில இருக்றதுதானுங்க
ஆ ஆமங்க
கேள்விப்பட்ருக்கேங்க ரொம்ப சத்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்லிருக்காங்க அம்மால்லா அடிக்கொருக்க போயிருக்காங்க நா இன்னு போனதே இல்லைங்க நா போகணுங்க
அப்டிங்களா அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மக்கள்தா விரதோ இருப்பாங்க ஆனா அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாசி கடைசில இருந்து பங்குனி கடைசி வரைக்கு அம்மன் விரதோ இருப்பாங்க அ அம்மன் வந்து இருவது இருவத்தெட்டு நாள் அந்த விரதத்துக்கு பேரு வந்து பச்சப்பட்னி விரதம் அந்த விரத இருக்கிற டைம்லதா அம்மனுக்கு வந்து பூச்சறிதல் விழா நடத்துவாங்க அந்த விரத இருக்கிற டைம்ல அம்மனுக் கு ஆ அம் தெனமு படைக்கிற அந்த பூஜ நெவேத்தியங்கள் பண்ணாம அம்மனுக்கு வந்து விரத இருக்கறதுனால ம் நீர்மோரும் கரும்பு தண்ணியும் மட்டுந்தா நெவேத்தியமா படைப்பாங்க இத பத்தி உங்ளுக்கு தெரியுங்ளா
எனக்கு தெரியாதுங் இவ்வளோ இருக்குங்ளா சாமியே பட்னி மக்களுக்காகங்ளா எனக்கு தெரியவே தெரியாதுங்க
ஆமாங்க அது அதுவு இல்லாம வந்து மாரியம்மனுங்கள் மாரியம்மன் கோவிலுக்கெல்லா தலைமையிடமே வந்து பாத்தீங்கென்னா சமயபுரம் மாரியம்மன்தா அந்த அம்மன் வந்து அந்த இருவெத்தெட்டு நாள் விரத இருக்கிறதுதா பச்சப்பட்னி விரதம் அதுல வந்து அந்த அந்த டைம்லதா அம்மனுக்கு வந்து பூச்செறிதல் விழா வப்பாங்க அந்த அம்மனுடைய அண்ணன் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதர் அவருகிட்ட இருந்துதா ஃபஸ்ட்டு மொதல் மொதல்ல வந்து அ அம் அம்மனுக்கு பூ போகு அதுக்கப்புறோந்தா அந்த மக்கள்லா பூ கொண்டு போவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா சித்திர மாஸ்த்துல அஞ்சு வாரோ பூ கொண்டு போவாங்க
எனக்கு நீங்க மதுர சைடுனாலே அந்த கோவில் இருக்கிறதுல்லா உங்களுக் தெரியுங்க எனக்கு வந்து தெரியாது நீங்க இப்ப சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல சாமியே விரதம்க்கிறதே எனக்கு இப்பதா தெரியுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சாமிக்கெலா சாமியே விரதம் இருக்குங்ளா
ஆ ஆமாங்க அது வந்து மதுரையில இல்லைங்க திருச்சி டிஸ் திருச்சி ம் மாவட்டம் அ அது சாமி அந்த டைமுல வந்து மக்கள் விரத இருந்து அந்த பூவ வந்து அவுங்க வந்து பூ நெறைய கூடையில ஒவ்வொரு வாரோ ஞாய்ற்றுக்கிழமை யு பூக்கள் நெறய ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு வாரோ இந்த ஊர்ல இருந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்துதா பூ போகணுன்றதெல்லா கெடையாது அவுங்கவுங்களுக்கு எந்த வாரோ முடியுதோ அஞ்சு வாரோ கொண்டு போவாங்க ஞாயிற்றுக்கிழம அதுல எல்லா ஊர்ல இருந்து பூக்கள் நெறைய போகு கோயிலுக்கு அந்த பூ நெறைய மக்கள் லாரி லாரியா கொண்டு போவாங்க அந்த பூ அம்மனுக்கு போய் சேந்துச்சு அப்படீனா அவுங்களோட வேண்டுதல் நிறைவேறிட்ச்சுனு அவுங்க நெனச்சுக்குவாங்க
ஏ ரொம்ப ஆச்சரியமா இருக்குங் இதெல்லா எனக்கு நெஜமாவே தெரியாதுங்க இவ்வளோ இருக்குங்ளா இவ்வளோ விசேஷம் இருக்குங்ளா கோயில்ல எனக்கு சூளக்கல் மாரிய ம்மன் மட்டுந்தாங்க தெரியு அதுவு ரொம்ப தெரியாது இங்கெல்லா ஆடிக்கொருக்க நாங்க போவோ
ம் இன்னோனு என்னன்னாங்க எவ்வளோ பெரிய நோயி யா நம்மளுக்கு இருந்தாலு அத அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட் டு நம்ம வேண்டுதல் வெச்சு ம் நம்ம எதாவ்து ஒரு வேண்டுதல் வெச்சு நம்ம சாமிய வேண்டிக்கிட்டோ அப்படீனா அந் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலு சரியாயிருன்ற ஒரு ஐதீகமு இருக்கு நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா அந்த திரைப்பட நடிகர்கள்லா கூட அங்க போயி நா இது மாதிரி வேண்டிக்கிட்டே எனக்கு நெறைவேறிருச்சி அப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லா போடுறாங்க நீங்க பாத்துருக்கீங்களா
இல்ல இல்லைங்க நா பாத்தது இல்லைங்க நா சமயபுறோ போனதில்ல அம்மா வந்து ரெண்டு டைம் என்னமோ போயிருக் காங்க நா ஒன்னு போனதில்லைங்க இங்க பொள்ளாச்சியில சூலக்கல் மாரியம்மன் இருக்குல்லங்க அந்த கோவிலுக்கு தாங்க நா சின்ன வயசு இருந்து நெறையா டைம் போயிருக்கே அங்க எப்டிங்னா ம் அம்மா வந்துச்சுன்னா அம்மா போட்டுச்சுனா கொழந்தைகளா இருந்தாலு பெ ரியவங்களா இருந்தாலு அம்ம போட்டாலே அந்த சாமி கோவிலுக்கு தாங்க போவோ அம்மா போட்டு மூணு தண்ணி குளிச்சதுக்கப்புறோ அந்த கோவிலுக்கு போயி சாமி கும்புட் வந்த தா ரொம்ப நல்லதுமாங்க ஏனா அம்ம வந்த உடனே அந்த சாமி வேண்டிக்குவாங்க அம்ம சீக்கிரோ செரியான நா உங்க கோயிலுக்கு வரோ சாமிக்கு கண் அடக்கம்னு ஒன்னு சொல்லுவாங்க கண் விழியல் மாரி இருக்குங்க அத வாங்கி காணிக் கை செலுத்துவாங்க அம்மா வந்தா அந்த மாதிரி செய்வோ அப்றோ அது மட்டு இல்லைங்க எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க ஒரு டைம் எனக் கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஃபர்ஸ்டு பையனுக்கு தாங்க அம்மா வந்துச்சு இந்த கழுத்துக்கிட்ட வருமலங்க மண்ணாங்க ட்டி மாரியாத்தானு சொல்லுவாங்க அது வந்துருந்துச்சுங்க பையனுக்கு வந் து ஒரு அவனுக்கு கொஞ்சோ நார்மலாதா இருந்துச்சு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்றோ எனக்கு வந்துருச்சுங்க எனக் எனக்கு வந்து நா ரொம்போ கொஞ்ச கஷ்டப்பட்டுட்டே அது அப்றோ கஷ்டப்பட்டு காய்ச்சலு வாமிட்டு தலவலி இந்த மாரி நெறையா வந்துருச்சு ங்க எனக்கு மொதல்லா அம்மையே வந்தது இல்ல இந்த தடவைங்தா ஃபர்ஸ் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்றோ எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து வார வார வெள்ளிக்கெழம இந்த கோயிலுக்கு போவாரு அவருக்கு வந்து கண் பிரச்சனை இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயி ரெடி ஆகல ஆனா சூளக்கல் கோயிலுக் போயி சாமி கும்புட்டோனே எங்க அப்பாக்கு கண்ணு பிரச்சன ரெடி ஆயினால வாரோ வாரோ வெள்ளிக்கெழம போவாரு அப்புறம் அம்மா வந்து எனக்கு ரொம்ப முடியாததுனால அப்பா போயி அங்க தீர்த்தோ எடுத்துட்டு வந்து மேலெல்லா தெளிச்சு வேப்பந்தலையெல்லா கொண்டு வந்து தின்ணூறெல்லா வச்சதுக்கு அப்றோ தாங்க எனக்கு ரெடி ஆச்சு அதனால எனக் அந்த அ அம்மனாலே மாரியம்மனாலே ரொம்போ சக்தி வாய்ந்த அம்மன் தா எனக்கு சமயபுறோ மாரியம்மன பத்தி அதிகமா தெரியாதுங்க
ம் இன்னொன்னு உங்களுக்கு தெரியுங்களா இப்ப நீங்க அம்மன்னு சொன்னீங்கல்ல அந்த அம்மா வந்து நார்மல் அ இந்த குளிர்காலத்துல எல்லா வராது வெயில் காலத்துல தா வரு ஏனா அது நம்ம உடம்புக்கு ஹீட் ஆ அதிகமான தா அந்த அம்ம நோய் வரு அதனால அம்மா போட்டவங்களுக்கு கூலிங்கா தா சாப்பாடு குடுப்பாங்க தெரியுங்களா குளிர்ச்சியான சாதோந்தா குடுப் ப்பாங்க தெரியுங்களா
ஆமாங்க ஏனா இது அதாவது அ பெரியம்ம சின்னம்ம அப்டி வந்துச்சுன்னா அ எளநீ கற்கண்டு அப்றோ அந்த மாரி எளநீக்குள்ள கற்கண்டு போட்டு வாழப்பழோ அந்த மாரிதா தருவாங்க ஆனா மண்ணாங்கட்டி அம்மனுக்கு வந்து சூடாதா தருவாங்க ஏனா நம்மளுக்கு தொண்ட வலிக்குமுல்லங்க அதுக்கு குளுர்ச்சியா தர மாட்டாங்க அதுக்கு வந்து எல்லாமே சூடானது தா சாப்புடுவாங்க அப்பதா ரெடி ஆகுனு குளுர்ச்சியா சாப்டக்கூடாது குளுர்ச்சியா சாப்டா த்ரோட் இன்பக்ஷன் எச்ச ஆயிருமுல்லங்க அதனால அதுக்கு மட்டு அ சூடா சாப்புடணு இ மத்த அம்மைக்கு நீங்க சொன்ன மாரி ஒடம்பு ஹீட்னால வர்றது அதுக்கு வந்து கூலிங்கா தா சாப்டணுங்க
ம் இன்னோனு எங்க இந்த திருச்சி மாவட்டல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த மத்டி மத்த மாவட்ட த்தி எல்லா அப்பிடி கும்படுறாங்களனு எனக்கு தெரியாது ஆனா திருச்சி மாவட்டத்தில வந்து பாத் த்தீங்கன்னா அந்த சித்திரையில வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு தேர் இழுப்பாங்க அந்த தேர் இழுக்குறதுக்கு முன்னாடி எல்லா வீட்லியுமே அந்த வெயில் காலத்துல அம்மா அம்மனால மக்கள் வந்து அவஸ்தப்பட கூடாது ஏன்னா திருச்சி டிஸ்டிக் வந்து ரொம்ப வெப்ப பகுதி வெப்பமண்டல பகுதி அதனால மத்த மாவட்டங்கள விட அந்த மாவட்டத்துல அம்மையோட தாக் க்கோ அதிகமா இருக்கு அதனால அந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லோரு அந்த அம்மன வேண்டிக்கிட்டு சித்திர மாசமும் சித்திர மாசம் தேருக்கு முன்னாடிக்குள்ள அம்மனுக்காக சாமி கும்புடுவாங்க எல்லார வீட்லியு மாரியம்மன் சொல்லிட்டு படையல் போட்டு விரதம் இருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படையல் போடுவாங்க ஒன்னு வந்து காய்கறியோடையு அம்மனுக்கு வந்து நா வேம் மா நான்வெஜ்ஜும் புடிக்குன்றதுனால ரெண்டு ஒன்னு வந்து வெஜ்ஜு இன்னொன்னு நான்வெஜ்லயு படையில் போடுவாங்க அது அந்த திருச்சி மாவட்டத்துக்கே உள்ள ஒரு விச ஆ விசேஷமான இது அ ம் ஒன்னு வந்து சித்திர மாசத்துல சாமி கும்பிடுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக மாசத்துலியு சாமி கும்பிடுவாங்க இத அந்த திருச்சி மாவட்டத்துல இருக்க சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயு இந்த இத வந்து ஒரு பாரம்பரியமா ம் இது வருச வர வருட வருடமா இது அவுங்க வந்து ஒரு பாரம்பரியமா சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க இது மத்த மத்த மாவட்டங்கள் லே எல்லா அப்பிடி கும்பறது இல்லங்க திருச்சி மாவட்டம் மட்டும்தா ஏன்னா அது இந்த திருச்சி மாவட் ட்டத்துல சமயபுரம் மாரியம்மன் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறதனால அங்க இந்த நடைமுறைகல்லா இருக்கு இன்னொன்னு என்னன் பாத்திங்கன்னா இப்ப நீங்க வந்து அம்மா போட்டா சூழூர் மாரியம்மனுக்கு போயி கண்ணடக்கம்ன்னு சொல்லி வாங்கி வைக்கிறீங்க அதே மாரி அந்த கோயிலயு இருக்கு என்னென் பாத்தீங்கன்னா அங்க வந்து அம்ம போட்டுச்சி அப்டின்னா அம் அந்த மூனு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறோ மாரியம்மனுக்கு ம் பெண்களா இருந்தா பூ முடி குடுக் ப்பாங்க பூ முடியன்னா உங்களுக்கு தெரியு இல்லங்க
அ தெரியுங்க
ஆ பாதி முடிய கொஞ்ச பூவ வச்சிட்டு போவாங்க பூ வச்சிட்டு போயிட்டு அந்த பூ அளவுக்கு முடி கட் பண்ணிப்பாங்க அதே வந்து ஆண்களா இருந்தா மொட்டை அடிச்சிப்பாங்கங்க அது வந்து அவங்களுக்கே உள்ள ஒரு சம்பிரதாயம் மொட்டையடிச்சிட்டு கன்னடக்கம்லா வாங்கி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு த்குந்த மாரி முழு உருவமு இருக்கு கண்ணடக்க இருக்கு இன்னு வேற எதாவது உப்பு வாங்கி கொட்டுவாங்க இது மாரி நெறைய விஷயங்க சமயபுரம் மரியியம்மன் கோயில்ல இருக்கு அதே மாதிரி சித்ர மாசோ ஆனா அந்த தேருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரு மால போட்டு நடப்பயணமாவே போவாங்க
இது இது மாதிரி நானு ஒரு டைம் போயிருக்கே மா போட்டுங்க எனக்கு ஒரு வேண்டுதல் வெச்சிருந்தே அந்த வேண்டுதல் நிறைவேற துனால நானு எங்க ஃபேமிலில உள்ள எல்லாருமே நடந்து போயிருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல அவ்ளோ ஒரு கூட்டோ ஐயே அவ்ளோ சக்தி வாய்ந்த அம்மன் அது
ஓ சேரி சேரிங்க நீங்க இவ்ளோ இது இவ்ளோ வர விஷயோ தெரிஞ்ச எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்னா இவ்ளோ எனக் க்கு இவ்ளோ தெரியாது ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க எல்லாரு தெரிஞ்சிக்கறது ரொம்ப தெரிஞ்சுக்கணு சமயபுரம் மாரியம்மன் பத்தி இதெல்லா இவ்லோவல்லா இருக்குன்னு நா நெனைச்சிங் கூட பாக்கலீங்க சொன்ன மாதிரி முடிக்கணிக்க எங்க சூளக்கல் மாரியம்மன் கோயில்லயு குடுத்திருக்கோ நாங்க அம்மா வந்தப்போ அ நானு எயா பையனுக்கு எங் வீட்டுக் காரு மூணு பேருமே குடுத்தோ எனக்கு பூ முடி குடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரு முடிக்காணிக்க மொட்ட அடிச்சிட்டாங்க அதாங்க எல்லா மாரியம்மனு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தானுங்க அம்மா வந்தா மட்டு தா எல்லாரு போறாங்க அப்றோங்க அது சேவல் எல்லா கொண்டு அங்க விட்டுட்டு வந்துருவாங்க ஏதாது வேண்டுதல இருந்தா அங்கேயே விடுவாங்ளா
ஆ ஆமாங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மாடு விடுவாங்க சேவல் விடுவாங்க ஆடு விடுவாங்க அந்த மக்களோட குறைகள்லா தீக்கறதுனால தா அம்மனுக்கு வந்து சமயபுரம் ஆத்தான்னு பேரு இன்னொன்னு வந்து ம மக்களோட கண்ணீர தொடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டுதா அந்த மாரியம்மனுக்கு கண்ணபுறத்தால் என்று பேரு இன்னொரு பேரும் இருக்குது
ம் செரிங்க எனக்கு கொஞ்சோ அவசர வேலை இருக்கு நாளைக்கு கூப்புட்டுங்ளா
ஆ செரிங்க